ஹலோ அ மத்தியானா ஏந்தா அதுக்கு கால் பண்ணதுக்கு அப்றோ கேக்காம இருந்
அ ஆமா எதோ சர்வர் இஷூ ஆகுதுன்னு நெனைக்கே அடிக்கடி எதாவ்து இப்ப கால் பண்ண உனக்கு அப்டேட் கேட்ட எனக் கு ரிங்கிங்ல இருந்து ஒரு கால் வேஸ்டா போச்சு இதுல ஒரு ஆறு கால் இருக்கு இத முடிச்சுட்டோனா அதுக்கு பெறகு அவங்க ஃபோன்ல கொஞ்சோ இருக்கு
இப்ப கால் பண்ணதே இதுல பெரிய சவாலா இரு
ஆமா இல்லானா கூட நானுமே ரெண்டு மூணு கால் பேசி முடிச்சிருக்கலா
ம் சும்மா அப்டேட் கேட்டுட்டே இருக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தா மட்
நா ஆறுமே ரெண்டு வாட்டி பண்ணே நெறயா இருக்கு
என்ன ஆப்பு ரெடி பண்ணி வெச்சிருக்காங்களோ
இது நெறைய பேர் யூஸ் பண்ணு போது எப்டியு சர்வர் இஷ்யூ இருக்கும்லா
அப்பிடி நெறைய பேரா யூஸ் பண்ணுவா
அ ஒரு குரூப் இருக்கு குரூப்ல எவ்ளோ பேர் இருக்காங்க தெரியுமா
ம்
ஆனா எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க கிட்ட பேசணு அந்த மாதிரி இல்ல எனி ஒன் அவைலபிள் எனி ஒன் அவைலபிள்னு குரூப்ல போட்டுட்டு மாறி மாறி கால் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிற
ம்
நம்ம கொஞ்சோ இன்ட்ரோவெட்டு
அ ஆமா தெரியாதவங்க கிட்ட கொஞ்சோ பேச ஒரு மாரிதா இரு சும்மா கேட்பாங்க என்ன பண்றீங்க எங்க சாப்பாடா சாப்பாடு வந்து இட்லி சாம்பார் அப்பற ஊகு மத்தியான உள்ள பிஷ் ஃப்ரை இருந்து புறோ வந்து முட்ட
நா எது டிஃபன்லா சாப்டுவியா நைட்டு
ஆம மேக்சிமம் சில டைம்லா சோறு
நேடி அப்டி தானா
போற எடொல்ல குட்டீஸ் தனி ஹெட்டம் எதுர்பாக்காது அது டிபன் ஐட்டம் சாப்ட்றது நல்லதுதா இங்யு ஃபுல்லா சோறுதாங்க விட்டா மூண் நேரமு சாப்டுவாங்க காலைல கஞ்சி மதிய சோறு நைட்டுகு ஃபிரைட் ரைஸ் எனக்கு புடிக்கவே இல்ல இவுங்க ஃபிரைட் ரைஸுதா வாங்கிட் கம்மாவ இன்னக்கி பாதி தின்னு தின்னாமலு எனக்கு ஃபிரைட் ரைஸ்னா உயிர உட்ருது இப்ப எதோ அது பிடி புடிக்கவே மாட்டேங்குது
ஏனா முன்னடி ஃபிரைட் ரைஸு நூடுல்ஸு இதுலயெல்லா பெரிய இன்ரஸ்ட் இல்ல பிரியாணி மட்டு பிடிக்கு
எனக்கு பிரியாணி முன்னாடி பிடிக்கு இப்ப ஏதோ பிரியாணி பிடிக்க கடைல உள்ளதல்லா இந்த க்ராம்பு ஸ்மல்லா அதிகமா இருக்கோமா அத வெச்சுட்டு புடிக்கேது அ ஃபிரைட் ரைஸ் நாள் அதுவு ஃபிரைட் ரைஸ் எல்லா கடையு இல்ல ஒன்னு ரெண்டு ஸ்பெசிஃபிக்கா உள்ள கட் டே இல்லன டேஸ்ட் நல்லாருக்குன் சொல்லி சாப்ட்ருக் இப்ப அந்த கடையிலேந்து வாங்னாலுமே எனக்கு புடிக்க மாட்டேங்குது ஏன் தெர்ல பாத்தாலுமே எனக்கு நறய முன்னாடி புடிச்சா நறிய ஐட்டம் இப்ப புடிக்கல
உங்க வீட்ல காலைல போடுவாங்கல்ல காலைல இட்ல தா அப்ப வந்து ஈட் காலைல வச்ச இட்லி சம்பார்ருந்து அதுக்கடுத்து அந்த இவ் பே கொஞ்ச மாவில சுட்டுட்டு அடுத்து சிலன் டைம் நைட்டு சுட்டு தருவாங் இல்லேனா காலைலேயே போ இது பண்ணி வச்சுட்டு நைட்டு கறி மட்டு சூடாக்கதுல உட்டு சாப்ட்டலே சூடாதானே இருக்கு
எங்க வீட்லன்னா ஃபிரை டே வந்து வெஜ்ஜா அதுனால ஃபிரை டே வந்து ம இட்லி தோச அந்த மாதுரி ஏதாச்சு இருக்கு அப்படி இல்லனா நைட்டு பரோட்டா வாங்குவாங்க எனா வெஜ்ஜினா யாரு ஒழுங்கா சாப்பாடு இல்லனு இல்லா மாய் வே அடிக்கடி நம்ம சப்பாத்தி சாப்புட ஆசயா இருந்துச்னா எனக்கு அப்டியே சாப்ட்டு பழகுன நல வே நைட்டு எங்ளுக்குமே இப்ப நா என் தம்பி இருந்தோனா ஏதாச்சு வெரைட்டி ரைஸ்கிண்டி சாப்டுவோ இல்லனா சப்பாத்தி போட்டு சாப்ட்றது சோறு கொஞ்ச சேறு மீன்கறினா கஷ்டமாதா இருக்
சப்பாத்தி சண்டே ஆன எதா எடுப்போல்ல சிக்கன் மட்டன் அப்ப மட்டோ ஒ
தப்பாத்தியு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ட சூப்பரா இருக்கு அது ல உள்ளி தக்காளி தொ அந்த மாதிரி ஏதாச்சு வச்சு சாப்ட்றத்தா இங்கே வந்த பழகு
இங்க அங்த சிக்கன் வேணு இல்லனா எங்க அப் பயு உர்ளகழங்கு வேணு உர்ளகழங்குல ஏதாவு கிரேவி ஏதா பண்ணனு
இங்க ஃபுள்ள சோறு சோறு சோறு
அவுரு நார்த் இந்தியன்ஸ் மரி பருப்பு அ அவுருக்கு தால் இப் கொஞ்ச இது ஒரு இருக்கு தால் வெய்ங்க தாலு அவரு காலு பொட்டட்டோ இந்த அவ்ருக்கு இத நார்த்துல பொறக்குது தப்பாங் கெக்கறது அங்க வந்து பாரங்ளே பாரங் இருக் தும்மே அவுங்க வந்து பஞ்சா பீஸ் எல்லா உண்டா ஓ ஆவொ இப்போஞ்சொல்லியோட அவனு நல்ல செய்வானுவா அவுன்ளுக்கு சப்பாத்தி எல்லா அப்புடி இருக்குமா
அப்ப அவுங்களே கெட்ட வேண்டிய தான அதுல இருந்து ஒரு பொண்ணு பாத்து வேற யார் உங்க அம்மைய கெட்ட சொன்னது து நம்ம ஏதோ தவங் கெடந்து கெட்ன மாதிரி வேர
அடுத்து அ இவே கல்யாணமே எங்க அம்மைக்கி அப்பக்கி கல்யாணமே எப்டி நடந்துச்சி தெரிய தெரியுமா
இப்போ உங்க அப்பா பெங்காலிய கல்யாணம் பண்ணியிந்தா ஒரு பிரச்சன இருந்துருக்காதுல்ல நல்ல விதவி தமா ரொட்டி போட்டு தால வச்சு
ம் ஆமா டெய்லி ரொட்டிதா ஆ அது புடிக்காது அடுத்து உ நமக்கு சோ சோறு தான் மனசுக்குேக்கூ என்னதா நம்மளுக்கு சப்பாத்தியில அவ்ளோ எல்லா ஒரு ஒரு நாளு ஒரு வாரத்துல ஒரு நாளு தான்
ஒண்ணுதா ஒவ்வொருல ஒவ்வொரு இதாலாம் சாப்ட முடியாது நம்ம எடத்துல வந்து தையை அவங்க வந்து ரைஸ் சாப்டுன மாட்
நம்ம என்னதா சோறு கொற சொல்லிட்டு இருந்தாலு நமக்கு கடைசி எண்ட் ஆஃப் த டே ரைஸ்
உஹ
என்னதா அத கொற சொன்னாலு நம்மளால அத சாப்டாம இருக்க முடியாது
பொறந்து வளந்த விதம் அப்டி என்ன பண்றது அ சொல்லுவாங்கல்ல மேனுஃபேக்சரிங் டிஃபக்டு
இங்க உள்ள எல்லாருக்கு அப்டிதா எல்லாருமே அப்டி பழவியாச்சி சின்ன வயசுல இருந்து சாப்ட்டு சாப்ட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோ
அதே அவங்க பஞ்சாபிஸ்ல்லா ரொட்டி தா அவங்களுக்கு மூணு நேரமையு ஃப்ரெண்டு சொல்லுவா பஞ்சாப்ல இருக்கா மூண் நேரமு ரொ ட்டி தான் திண்றாங்க எப்டிதா திண்வாங்கன்னு தெரியல
அப்டியு செல பேர் ஒரு இந்த நறைய ஆயில் கீ எல்லா யூஸ் பண்ணி அது பாத்தாலே நமக்கு தின்ன தோணாது அவ்ள தெகட்டு ஆனா சாப்டுவாங்க
ஃபுட்டு் தந்தாலு அதே ஃபுட்டு மூணு நேரொ சாப்பிடணுன்னா முடியாது ஒரு நேரொ சாப்டுவோ அவ்ளவுதான் செரி நல்லா புடிச்சிருந்தா இன்னொரு டைம் கூட சாப்டுவோ
ம்
அப்பா இப்ப நார்த் இந்தியன்னு சொல்றாரு இவுரு மும்பையில கொண்டு வுட்டா மும்பையில கொண்டு விட்டா உங்க அப்பா எத்தன் நாள் தின்னுவாரு இத நம்ம
ம் அவரு பிடிக்காது அவருக்கு சப்பாத்தி எல்லா அளவாதான் ஆனா வந்து து அவருக்கு பொட்டேட்டோல ஏதாவ்து பண்ணனாலோ இல்லைன்னா இந்த பருப்புல ஏதாவ்து வெரைட்டியா பண்ண கொடுத்தாலு அது அவரு புடிக்கூ அது ஏன்னு தெரியாது அவ்ளோ மத்த மாரி வேற ஒன்னும் பிடிக்காது து வேற ஒண்ணு குடுக்க கூடாது சப்பாத்தி போட்டு மூணு நேரோ கொண்டு குடு தூக்கி தூர போட் அதெல்லா குடுக்கூடாது ஒரு நேரந் தா போ
இறன்யானா அந்த நறைய ஐட்டம் முன்னாடி
எங்க வீட்ல வந்து சும்மா சாப்பாட்டுல வந்து ஏதாச்சு இதுக்கே எங்கம்ம திட்டு கெடைக்கூ பாதினாளா எப்பா இதுதான் உண்டா முட்டையில வேற ஒண்ணு செய் எண்ணையும் முட்டைய பொரிச்சுதா செய்
வேற என்ன பண்ண முடியு நம்ம சாப்பிட்டி எல்லா தான் நமக்கு தெரியு
நா எனக்கு இவளா எனக்கு வேர ஒன்னந் தெரியாது எனக்கிவ்ளதா தெரியு நீ வேணா தெரிஞ்சி என்ன சொல்லும் ஏ நாங்க ஏதாச்சு இச்சுனா என்னச் சொல்லும் நீ ஏதாச்சி செய்ய வேண்டியதான என்ட்ட
நீ எல்லா வீட்ல உள்ள டயலாக் போல எனக்கு தெரிஞ்சதுதா செய்ய முடியு உங்களுக்கு தேவனா நீங்களே வச்சு செய்ங்க
எங்க அம்மா அப்டிதா சொல்லு நா தெரியாதத செய்ய மாட்டேன்
ஒரே வார்த்த
ம் அப்டி சொல்லி முடிச்சிருவாவ அப்ப நா சொன்ன நீங்க எந்தையு இந்த மீனகறியு இந்த அவியலும் இது மட்டு வச்சா ம மதிய அப்டின்னு முன்னாடி சண்டே ஆனாலே எற
நீ இப்ப இப்டி சொல்றியா கலி நீ ஒரு வீட்டுக்கு போன பிறகு உங்க அம்மா அப்டி வச்சு தரதெல்லா ஓனக்கு அமிர்தம் மாதிரி தோணும்
இப்போ வந்து டெய்லி இது பண்ணி பண்ணி சோறா அப்டின்னு சொல்ல நமக்கு ஒரு இதாகு ஆமா நைட்டு வர இப்ப கொஞ்ச நாள இப்டி பழகியாச்சு அதனால அங்க இருக்கும்போதே
அம்மை இன்னொரு வீட்டுக்கு போனா அப்புறந்த ஐயோ நம்ம அம்மா சமைச்சு தரமாட்டாங்களானு அனு
ம் அப்ப சுகர் செ செக் பண்ணி டாக்டரு ந நைட் வந்து இந்த மாரி டிஃபன் ஏதாவ சாப்பிடுங்க ரைஸ் சாப்படாதீங்க அப்டின்னு பெற அதுல இருந்தே அப்டி ஆக்கினது அதுக்கப்புற அது அப்டி சாப்பட்டு சாப்பிட்டு அப்டி ஆயிட்டு சோறு வந்து என்னைக்கு அதோ ஒ ஒண்ணுமே இல்ல அ வேற மாவு ஒண்ணும்மே இல்லேன்னா சோறாக் குவாங்க மத்த மாரி இல்லனாலுமே இதே தந்து தந்து அப்டி இப்ப இதே ஒரு கம்ஃபர்ட் ஆயிட்டு இது தின்னு தின்தின்னு சோள கண்டு போச்சு அப்டியே இதாயி
ஆனா உங்க அம்மாக்கு தா வேல எனக்கு தெரியல இன்னக்கி கோதுமை தோசையையு சப் கோதுமை தோசையு சட்னியு சாப்பிடணு போல இருக்கு நைட் யாரு செய்து தருவா இங்கே நம்ம வீட்டலாம கூட சரி ! ! ! ! ! ! ! ! ! !
எனக்கு அதுவு அதிக ரொம்ப புடிக்கு நா உச்சை குழம்பின்னு கேக்க திரும்ப உத்தி தரகு தின்னும் போது
தின்னு வாங்கங்கள் எனக்கு தா மடியா இருக்கு நா கண்ணத இல்ல வேற என்னானா என்ன பண்றது ஆ எ ஒருத்திக்கி இல்ல அதே சோறுதா இன்ன நமக்கு வேல கொறவுதா அதனால நமக்கு சாப்பிட ஆசைைய இருச்சின்னு எதோ ஒன்னு
செலருக்கு சூட்டா நைட்டுக்கு சோறு வச்சு சாப்பட ஆசையா இருக்கு அது அப்டி
நா சோறு மதியோ வெக்கிற சோறுதா மீன் கொழம்ப மதியோ வெக்கிறதுதா
ம்ஹூம் எப்போ எனக்கு ஒன்ன மாரி மாமியார் வீடு வேண்டா ஸ்வீட்டி எனக்கே எனக் சாப்பாடு மட்டு கொஞ்ச தா சாப்பிடுவோ ஆனா அதுவுமே நல்லது அதுக்கு ந
நா மட்டு என்ன கடவகணக்கிலயா தின்னே எங்க வீட்டுல இருக்கத விட இத்துனுண்டு தா தின்னே நீங்க போன வெள்ளி
நம்ம நல்லதின்னாலே ம் எலும்பு தோலுமாதா இரு ப்போ பாக்க சகிக்காம இச்சி கொஞ்சோ தின்னாமல இருந்து அப்டியே யே மேலிஞ்சு அப்டியே தெரியுது நம்ம தின்னாத கொற
இம் இங்கே வந்து நம்ம தனியா பண்றதுக்கு மடிச்சு நமக்கு மத்து எண்ணத்தை பண்ண முடியு ரெண்டு தோசைக் கி அது பேச ஆ அத நமக்கு கொஞ்சோபோலு பண்ணணு மிச்சா ஆல்லா என்ன பண்றது வேஸ்டா போச்சினா அதுக்கு என் இதே என்னத்துக்கு வேஸ்ட் ஆவுன் சொல்லிட்டு பண்றதுக்கும் அடிச்சி பண்ண வேரு கடுப்பா இருக்கு ஆனா பின்றதுக்கு யாரு பண்ணி தருவா இங்க நம்ம வீட்ல இருந்தா நம்ம அம்மையிட்டே சண்டயேது போடல இங்க சண்ட போட முடியுமா
சேரி முடிஞ்சில்லா பத்து மாச இங்கே நிக்கனுனா நெனைச்சி பாரு
ம் நீ வேற இதுக்குப் பெறகு காலம் ஃபுல்லா இங்கதானே கெடக்கணு
அது சுட்டுவேஷன் எல்லா மாறுல்ல அடுத் பொறுப்பேத்து
நம்ம வீடுனு உள்ள சீல் வந்துச்சின்னா சே நம்ம ஆ நம்ம வந்து பண்லா இது வந்து அப்டியே ஒரு ஃபீலே வரல சும்மா பண்ண எல்லாருக்கு சேத்து பண்ணு தின்னுவாங்களான்னு தெரியாது ஒத்தைக்கு தின்னா அது வேற எதே சொல்லுவாங்களான்னு யோசின் ஆயிர இது யோசிக்க வேண்டியது கரக்ட் அதுல வாண்டவே வேண்டான்னு தோணிரு எல்லா ஒரு பயோந்தா தேவ இல்லாம எது நம்மளால ஒரு கிரியேட்டாயிரக் கூடாதுன்னு
கஷ்டதா எங்கம்மா பாறு எங் எங்க அம்மாக்கு நெறைய அலையன்ஸ் எல்லா வந்தா அப்போ கல்யாண ஆன மும்பே கேட்டாங்களா அ உ எங்க அப்பா அம்மா சொந்தத்தில தெரிஞ்சவங்க அப்டியே அவ்கள்ட எல்லா சிலரு இசியா எப்டி கல்யாணோ பண்ணி குடுத்ததுக்கு உங்க தங்கச்சிக்கு வர மாப்பிள்ள கவனிக்க இல்லையா அப்டி இல்ல தங்கோ ஆ ஏனா யூ
சொல்லுவாரே
அ அதெல்லா சொல்லிட்டு உண்டு முன்னாடி எப்போ கல்யாண இதுவர அது எங்கப் அப்பா வந்து எங்க அப்பாய் நெய்ய போனா நல்லா புடிக்கு அப்போவந்து பொண்வாக்கு போ எடுத் தின்னு நெய்யபத்த வச்சிருந்தாங்களா சுட்டு நெய்யப்பே சுட்டுதில் எங்க அம்ம எங்க அம்மோ வந்து அப்போ அங்க பாட்டி கட உண்டு
நெய்யி போனா பலகாரமா
அ பணியாரோகுள்ள நெய்யப்போ ஆ அது உம் அப்போ வந்து அதெல்லா செய்து எங்க அம்மாய அங்க அங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லா வந்து வீ ட்ல போட் வீட்ல போட்டு கடேல கொண்டு வந்து கொண்டு போய் விப்பாங்களா கடே அப்ப அவங்களுக்கு கட உண்டுலா அப்ப அந்த கடைலே சுருக்கா இது நெய்யப்போ பஜ்ஜி
சுருக்கா நல்லா இருக்
சியேதலா ஆ இதெல்லா செய்வோன் செய்வாங்க சொல்லி எங்க அப்பாதுலய இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு அந்த நெய்ப்பத்திலே இம்ப்ரெஸ் ஆனவர் அத அவர இப்பவு சொல்லி காட்டுவாரு ஒரு நெய்யப்பத செய்ன மயக்கிட்டாளுக அப்டியா நெய்வ்றது பா இவர் போனாரு இவர் நறைய இடத்துல பெண்ணேல எல்லா பாத்தாருதா எங்க அம்மாக்கு நறைய அலையன்ஸ் எல்லா வந்துருகே நறைய நல்ல நல்ல சம்பந்தங்கள் எல்லா வந்தது ஆனா வந்து என்னது சொல்லு ஒரு ஒரு ஒரு செயின் கூட குடுத்துருந்தா அது நடந்துரு ஆனா வந்து அ ஆ கொஞ்சோ கொழு சிலரு கொஞ்சோ